ஹலோ மனோஜ் குமாரா
ஆமா சார் ஆமா ப்ரோ
அப்படியா சரி ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ
இது என்ன பேசணும் இங்க வந்துட்டு இது உண்மையா காசு எல்லாம் கொடுக்குறாங்களா
அய்யயோ இதுவரைக்கும் நானும் பாத்தது கிடையாது அதெல்லாம் நீங்க இத ஆன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்களே இது நீங்க நார்மலா கால் பண்ணி கேட்டுட்டு கூட கால்
சும்மா சொல்லுங்க இது என்ன உண்மைதானா நம்ம என்ன கேக்குறோம் பொய்யா கேக்குறோம் உண்மே தானே காசு வரலையா உங்களுக்கு
என் இது வரைக்குகெல்லாம் எனக்கு வந்தது இல்ல புரோ நானும் உங்கள மாதிரி புதுசாதாம் பண்ற இது வந்து நீங்க வந்து ஏதாவது ஜென்ரலான டாபிக் பேசணும் சும்மா ஏதாவது எதையாவது பத்தி பத்தி பேசணும் நீங்க இ இதை பத்தியே பேசுனீங்கன்னா அப்புறம் கட் பண்ணிடுவாங்க
ஹம் சரி நீ என்ன ப்ரொபசரா இருக்கிறீங்களா எந்த காலேஜ்ல
ப்ரோ அவ்வளோ டீட்டெயல் எல்லாம் சொல்லக் கூடாது ப்ரோ இருங்க நான் உங்களுக்கு அதுல கால் பண்றேன்
இல்ல இல்ல இதுலயே கால் பண்ணுங்க இதுலயே பேசுங்க டைம் இல்லடா அது வேற
நீங்க இஷ்ட தெரியாது ஒண்ணு பேச அப்புறம் கட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு பேசணும்
என்னது இத பத்த பேசனும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
ஹ நான் ஒரே நிமிஷம் இதெல்லாம் பர்சனல் டீட்டெல்லாம் சொல்ல கூடாது நான் சொல்றேன் பாருங்க எக்ஸாம்பிள் நான் படிச்சதை விடுங்க ப்ரோ இப்ப ஜென்ரலா பேசுவோம் ப்ரோ இப்போ கிளைமேட் எப்படி இருக்கு ஆஹ் இப்ப வெதர் எப்படி இருக்கு இப்ப பாருங்க ஃபுல்லா மழை இப்போ வெயிலாறுக்கு இருந்துட்டு இருக்கு இப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி பேசணும் அதுக்கப்புறம் உங்க ஊரு உங்க ஊரு கிளைமேட் எலாம் எப்படி இருக்கு க்கு அப்புறம் சென்னை சென்னை போ
சென்னையா நானும் சென்னையில தான் இருக்கிறேன் இப்போ வண்டல் ஊர்ல
அப்படிங்களா வண்டலூரா
ஓ காலஜ படிச்சட்டு இரு கனங்க
ஓகே ஓகே நான் ஒர்க் பண்றேன் ப்ரூ காலேஜ்ல தான் ஒர்க் பண்றேன்
ஆஹ்
புரியல ஆஹஹா
காலேஜ் எந்த காலேஜ
அதான்
அதெல்லாம் சொல்ல கூடாது ப்ரோ
அப்ப
அதுெல்லாம் இதுல சொல்ல கூடாது ப்ரூ
எவ்வளவு படுத்தி ஆஹ் சரி சரி சரி சரி
புரோய் இல்ல இது இந்த ஆப்ல பேசிட்டு இருக்கு புரோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது இது இப்ப நம்ம என்ன பேசனாலும் ரெக்கார்ட் ஆயிட்டு இரு நீங்க நார்மலா என்கிட்ட கால் பண்ணி பேசினீங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்க விளையாட்டு புள்ளையா பேசிட்டு இருக்கீங்களே ம் சேரி சேரி அந்த வண்டலூர் வண்டலூர் சைடு உங்க சொந்த ஊர் எது புரோ
இதா
நாகூர் ஓகே ஓகே சோ இப்ப இப்ப வந்து நாகூ ஆ தெரியும் புரோ நாகூர் தெரியாம யாராவது இருப்பாங்களா
ம்
நாகூர் இந்த இதுதானே தர்கா எலாம் இருக்குமே அந்த எடந்தன ம் அங்கிருந்து இப்ப இங்க வந்து படிக்கிறீங்களோ
ஆமா
சேரி சேரி ப்ரோ ஆனா வண்டலூர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ்ஸ்டாண்ட் வந்ததுல இருந்து டிராபிக் ஜாம் ரொம்ப அதிகமாகுதில்ல ஆமா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கோயம்பேடு தான் ரொம்ப டிராபிக் ப்பிடா இருக்கும் இப்ப வந்து அங்கதான் வந்து டிராபிக் ஜாம் ரொம்ப அதிகமா இருக்கு
வண்டலூர்ல ரொம்ப அதிகமா இருக்கு
ஆமா ஏன்னா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் எல்லாமே அந்த சைடு தான் சவுத் சைடு பஸ்லாமே அப்ப போய தானே போகுது அதனால ரொம்ப இதுவா இருக்கு இன்னிக்கு லீவ் இல்லையா உங்க போலையா நீங்க ஊருக்கு
இங்க லீவு தான் நான் இங்க இருக்கற ஆஸ்தல்ல
அப்பிடிங்களா செரி செரி அதான் இன்னிக்கு மொகரம் பண்டிகை செரி அவதான் செரி கேட்டே
ஓ மொகரம்ல்லாம் பண்டிகைல்லாம் இல்ல ப்ரோ சும்மா கவுர்மெண்ட் சில பேர்ல்லாம் கொண்டாட மாட்டாங்க
ம்
இது கொண்டாதற பண்டிகைல்ல பண்டிகைன்னா ரெண்டு பண்டிகை தான் ப்ரோ
ம் ம் ம் செரி செரி தெரியுது தெரீத் பக்ரீத் ரம்ஜான் ம் ம் ஆனா அந்த லீவ் கெடைச்சிருக்குல்ல உங்குளுக்கு
கெடைச்சிருக்கு எடுத்துக்குவோ மேரத்தான் போணிங்களா ஆ ப்ரோ வாங்க விஜய் விஜய்
அதுதா நீங்க போணிங்களா
அங்கிருந்தே ட்ரேவல் பண்ணி போவும்போதே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுமே ம்
இன்னா ப்ரோ பின்னாடி கத்திட்ருக்காங்க
பின்னாடி அவங்கோ பாத்துட்ருக்காங்க அப்டியா
பத்து நிமிஷம் பேசணும் ப்ரோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்
ஆமா ஆமா
தெரிஞ்சு இது வந்து இது ஆவாதுன்னு நெனைக்கிறே வேலிட் ஆவாதுன்னு நெனைக்கிறே ஏன்னா வந்து இதுல வந்து நம்மஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பேசன்து வந்து ஜென்ரலா இல்லல்ல தெரியில பாப்போம் ஆ எப்புடின் தெரில பாப்போம்
செர் செர் செர் நீ எந்த எதுக்கு வந்து ஓ அதெல்லா கேட்க் கூடாதுல்ல
ம்
செர் செரி
இல்ல ப்ரோ இப்போ அந்த சைடுல்லா கிளைமேட் எப்டி இருக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா
நீங்க பாத்தீங்கன்னா வச்சீங்கங்ளே இப்ப பாத்தீங்கன்னா வச்சீங்கங்ளே சென்னயில இருந்து வரும்போது ஃபுல்லா புக இதா இருக்கு வண்டலூர் வந்ட்டீங்கன்னா சொற்க்கமாரி இருக்கு ஆமா அதா இ பஸ் பஸூல வருவோ வண்டலூர் வந்து அத்தட்ல அந்த மலை எல்லா இருக்கல்ல அந்த காத்து அடிக்கும் போது அப்டி இயற்கையீட அந்த கிராமு ஆ அந்த அந்த டிசம்பர் மாசம் அந்த டேய்த்துல
அப்ப இந்த டிசம்பர் மாசத்துல கூட முதல்லல்லா வருதா பாத்து ஜாக்கிரதயா இருங்க
அங்கயா முதல்ல ஆமா ஆமா ப்ரோ பாத்துருக்கனோ ப்ரோ
ம் எப்டி நீங்க காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கிருக்கீங்களா இல்ல தனியா ரூம் எடுத்து தங்கிருக்கீங்களா சரி சரி ஓகே ஓகே இன்ஜினியரிங் படிக்கிறீங்
ஆமா ப்ரோ என்ஜினியரிங்ல்ல பிகாம்
ஓ செர் செரி ஓகே ஓகே ஆனா அவ்ளே தூரத்துல இருந்து வந்து இங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தா அவ்ளோ தூரத்துல வந் நம்ளூக்கு சொந்த ஊர் இங்கில்ல ப்ரோ திருவண்ணாமலை மாவட்டம் பட் நாங்க சின்ன வயசுலேர்ந்தே இங்கதா இருக்கோ ம் இங்கதா சின்ன வயசுல இருந்தே இருக்கோ அதனால இந்த எடம்தா ஊர் சொந்த ஊர் மாரி ரொம்ப ஒண்ணும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒண்ணூ இல்ல ம்
இப்போ சிஎம் ஆட்சி எப்படி இருக்கு சிஎம் நல்ல பண்றாரா ஆட்சி
நல்லா தான் பண்றாரு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமு
நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிங்க
ஓட்டு போட்டதெல்லா சொல்ல முடியாது ஆனா நல்லா பண்றாரு நல்லா இப்போ எப்படி சொல்றது இப்போ முதல்ல இருந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படையான தன்மை இல்லாத இதெல்லா இல்ல இப்போ
ம் வெளிப்படையா இருக்கு என்ன வெளிப்படையா இருக்கு
அதுதான் ப்ரோ இப்ப இவ்வளோ கடன் இருக்கு இவ்வளோ செலவாய் இருக்கு இவ்ளவுதான் வருமானம் வருது இந்த மாரி வெளிப்படையா இப்போ சொல்றாங்க
ம் கிரேட் தான் ஏன் அவரு ஆ
புரியல
கிரேட்டு தான் அவரு
ஆமா
ஆனா அவரு வந்து பர்சனலா வந்து புடிக்காது ப்ரோ அவர
ம் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒருத்தவங்கள நீ வந்து போய் அனலைஸ் பண்ணி பார்க்க கூடாது அவன் அரசியல்வாதியா எப்படி இருக்கான் அவனோட அரசியல் கில் வந்து எப்பிடி இருக்கு அவனுடைய அரசியல் நல்லா இருக்கா இல்லையா அதுதா பாக்கணு நாலு அ நா நாலேஜி உன்னொன்னு அவ மொத் க்கள் அவ வந்து மக்கள் பணத்த திருடுறானா இல்ல அவ உண்மேலே நல்லா ஆட்சி பண்ற ண்றானான்றதா அவ தா அதுதா பாக்கணு ம் அதாவது நீ வந்துட்டு பர்சனலா போய் பாத்தீன்னா எல்லாருக்குமே ஒரு தனித்தனி இதுவுருக் க்கும் ப்ரோ ஸ்டோரி இருக்கு ல்லா நம்ம வந்து பாக்கக்கூடது பர்ஸ்னலா பாக்கனுன்னா பொலிட்டிக்கலா பாக்கக்கூடாது பொலிட்டிக்கலா பாத்தா பர்ஸ்னலா பாக்கக் கூடாது
இப்ப எப்பிடி ப்ரோ பாக்குறது
எல்லாருக்கும்
அ ஒருத்தன்ட பர்சனல் தான ப்ரோ பாப் புள்ளைங்க தீர்மானிக்கியு அவ எப்பிடி வீட்ல நடந்துக்கிறானோ அப்பிடி வீட்ல எப்பிடி நடந்துக்கிறானோ அத போலதான இது நாட்ல நடந்துப்பா வீட்ல ஏமாத்துனா வீட்ல அக்ரிமெண்ட் முடிச்சா நாட்ல அக்ரிமெண்ட் முடிக்க மாட் டானா ப்ரோ அ அ இப்போ பி ஜே பி கூட போ மாட்ட அ பி ப்ப பி சங்கீதா சங்கீதா திருமணம் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட டிஸ்கு பண்லா ப்ரோ
ம்
டிஸ் அக்ரிமெண்ட் பண்ல
ப்ரோ நீங்கள நீங்க போய் பாக்கல நா போய் பாக்கல செரிங்களா யாரையுமே வந்து அவங்களுடைய ஆஹா பண்றது பண்ணாதது நா என்ன சொல்றே நீங்க
நா அஸ்ச ஃபேனா தா ப்ரோ பேசுற ஒவன்ற ஃபேனா தா பேசு
அதுதா ஃபேனா நீ ஃபேனா நா ஃபேன் கூட கெடையாது நீயாவது ஃபேனாவது பேசுறனா நா ஃபேன் கூட கெடையாது நா வந்து ஓட்டு கூட போடல அவருக்கு ஓகேவா ஆனா ஆனா வந்து ஏ நா சொல்றன்னா நா வந்து உண்மேலே அவருக்கு ஓட்டு போடல எனக்கு பிடிக்கவு இல்ல அவ்
ஆமா நானு எனக்கு புடிக்கல நானு ஓட்டு போடல
ஆனா நா ஏ அப்பிடி சொல்றே அப்டின்னா கொஞ்சம் மாற்றம் பாப் இப்போ கொஞ்சோ நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சோ ம் சேஞ்ச் தேவ
அப்பிடியா ப்ரோ ஆமா ஆமா அதுவு தேவதா நம்ம வந்ததே வரவேற்கிறோ ஆ சரிங்க
நம்பலா எந்த விதத்திலயு அவர நம்பலா ஒன்னு பிரச்சன இல்ல
அனா கரண்ட்ட தா கட் பண்ணடுறாரு எப்பப்பாத்தாலு உங்க அப்பா எங்க எப்பிடி இருக்கு
அ இங்கே எல்லா எடத்துலயு அப்பிடிதா இருக்கு இல்லேன்னு சொல்லல்ல அப்ப நீ நல்லா பாத்தீனா ஒரு விஷ்யோ வந்து புதுசா வந்த ஒடனே ஒரு விஷ்யோ வந்து ரொம்ப வெளிய
அ ஏ ஸ்டாலின் இருக்கும்போது ஏ கெரண்ட்டாஃப் ஆவுல்ல இருக்கும் போது மின்தடையே கெரண்ட் ஆஃப்
அதுதா நா சொல்றனே அப்பிடிக்கா அது அவர் இருக்கும் போது ஏ ஆஃப்பாவுல இவரு இருக்கும்போது ஏ ஆஃப்பாகுது அப்டின்னா அவர் இருக்கும்போது ஆஃப் ஆகல அப்பிடின்னா அதுக்கான காரணங்கள் வந்து பாத்தீனா அவுங்க நறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி அவங்க வந் து இப்போ பாத்தீன்னா கடன் வாங்கி வைக்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்போ வந்து அவ வந்து வெளிப்படையா இருக்க அப்பிடி இருந்தனா எல்லாமே அப்பிடிதான ப்ரோ தொடரணு இப்போ நம்ம ஒரு வீட்டு உள்ள போய் பாக்குறோ எல்லா கரெக்டா இருக்கற மாரிருக்கு ஒரு ப ஒரு ஒரு மாசோ நம்ம அந்த வீட்ல இல்ல திருப்பி யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்ல ஒரு பத்து வருஷோருக் காங்க பத்து வருஷோ முடிஞ்சு போய் நீ பாத்தனா அந்த வீட்ல என்ன கொற என்ன உனக்கு தெரியும் கரெக்டா அதை விட்டுட்டு இருந்தவனே இரு இரு அவங்க இருக்கும் போோது கரெக்டா இருச்சு அவங்க இருக்குபோது கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க இருக்கும்போது கரெக்டா எப்படி இருந்துச்சு ஆனா நம்ம போய் பார்க்க இருக்கும் போோது அது கரெக்டா இல்ல அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்ப ஏதோ ஒரு உள்குத்து நடந்திருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க அது வந்து இப்போ உடனே சரியாகல அவ்வளவுதான்
மடலுக்கு பத்து ரூபா மடலுக்கு பத்து ரூபான்ல்லாம் பாட்டு பண்ணல இ மடலுக்கு பத்து றம் அங்குறாரா இத ப்த்த நீங்க என் நினைக்கிறீங்க
அதெல்லாம் வந்து எல்லாமே நான் பாார்த்துட்டு விளம்புறம் இருக்காங்க எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னு தான் பார்த்திருந்தார் ங்க உடனே ஒரு நாற்பது நாாளே பிறந்த நாற்பது நாளே ஒரு குழந்தை நடக்கணும்னு நினைச்சா எப்டி முடியும்
அதுவும் கரெக்ட் அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ
உம்
போனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த சட்டசபையில பண்ணாருல அப்பா வை காணும்ண்டு
உம்
அப்பாவை காணோ அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னருலா குட்டி ஸ்டோரி
ஆமா
அது வந்து உதயநிதி ஸ்டாலின் மேலதான் தப்பு எவ்வளவு அவருக்கு பேச தெரியாது
உம் ப்ரோ நான் என்ன கேக்குறேன் அவரு வந்துஹ அவரு வந்து வாய் ஓபன் அவர் வாய திறங்க செய்யும் அப்படின்ல்லாம் சொல்லி வா இதெல்லாம் பண்ணாங்க அவர் வாய தந்தனே என் ஒரு ங்க நீங்க எல்லாம் ஆஹ ஏன் ஓடுறாங்க ஓடுறாங்க நீ அப்படி தைரியமானாலள இருந்தான் நின்னு பேசு தைரியமானளம்ந்தான் நின்னு பேசு இல்லைன்னா நீ அதாவது அரசியல் நகரக்கத்தை பத்தி அவங்க பேசுறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் பேசிருப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் எடப்பாடி ஐயா எப்படி பேசிருக்காங்க
குறாரு
ஆஹ் எடப்பாடி எவ்வளோ பேசியிரு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து மோடி ஜெயலலிதா அம்மாவையும் எவ்வளவு பேசியிருக்காங்க இதெல்லாம்
சரி இந்த டிஎம்கே பொறுத்தவரையும் எனக்கு ஒன்னே ஒண்ணு தான் ரொம்ப பிடிக்காது வார ச வாரஷ அரசியல் இது மட்டு அங்க இல்லனாநா அஹ் இது இல்ல